வணக்கம் வணக்கம் சொல்லுங்க நீங்க நல்லா இருக்கீங்களா நலமா இருக்கே சாப்டீங்களா ஆஹ் சாப் ட்டாச்சு இட்லி இங்க அங்க என்ன சாப்பாடு இல்லைங்க ஒன்னு வெளில போல வீட்லதா இருக்கே
ஆஹ் ஆஹ்
நீங்க இன்னைக்கு வேலைக்கு போனீங்களா
நா இன்று வந்து விடுமுறை
உம் ஏ உடல்நிலை சரியில்லையா
ஆமா நம் உடல்நிலை சிறிது சரியில்லை
ஆஹ்
அதா நா விடுப்பு எடுத்து விட்டு மருத்துவமனைக்கு செல்லலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்
உம் நல்லது நல்லது உம் மருத் துவர்னா எந்த மாரி மருத்துவம் பாக்கணு நீங்க
ஆஹ்ஹா பெண்கள் உடல்நிலை சம்மந்தமானப் பிரச்சனைகளுக்கு தீர்வுக் கண்டு
ஆஹ் இருக்காங்கபா ஸ்பெஷலிஸ்ட்லா இருக்காங்க லோக்கல்லே இருக்காங்க பாக்கலா பாக்கலா அஹ் சேரி சேரி உம் ம் எப்போ வரப்போறீங்க
ஆஹ் நா ஒர் சும்மாதே மதியம் ஒரு ஒரு மணி அளவில்லு கிளம்பலாம் என்ற எண்ணம் இருக்கு
உம் வெய் வெய வெயி வெயில் தா சற்று அதிகமாக இருக்கு உம்
ஆமா உமா கடுமையான வெயிலாக இருக்கிறது ஆஹ் என்ன பத் ன்ன பண்ணுவது
ஆமா மயில் தாக்க எது உம் டூ வீலர்ல போறீங்களா ஃபோர் வீலரு காரு அந்த மாரி போறீங்கல்ல எப்டி போறீங்க பையன எதுல
ஆஹ் ம் நமக் இருக்கும் வசதிக்கு இருசக்கர வாகனத்தில் தான்
இது செ ஆஹ் செரமந்தா சற்று செரமோ வெயில் நேரமா இருக்
ஆ ஆ மொகத்தில் துணியை மூடிக்கொண்டு உம் கையில் கையுறை அ ணிந்து ஆஹ் ஆஹ் கொஞ்சோ பாதுகாப்போடு சென்றால் கொஞ்சோ கொஞ்சோ வெயிலின் தாக்கம் குறைவாக இருக் ருக்கு ஆஹ் இல்லை என்றால் வந்து முகத்தி இருக்கு நிறத்திற்கு கையில் இருக்கு நிறத்திற்கு ஆஹ் சுத்தமாக மாறிவிடுகிறது
அத கூட வேற ஏதாவ்து கண்ணுக்கு குளிர்ச்சிக்கா ஏதாவது ச கிளாஸு கூலிங் கிளாஸு அந்த மாரி ஏதா போட்டுட்டு போனா கொஞ்சோ குளிர்ச்சியா இருக்கும் கருப்பு க்ளாஸு அந்த மாரி அணிந்து கொண்டு போனா கொஞ்சோ குளிர்ச்சியா இருக்கு வெய்யிலி தாக்கம் கொஞ்சோ த தலைக்கி சூடா இருக் காது ஒடம்பு ஹீட்டா இருக்காது அந்த மாரி உம்
பாப்போ ஏன்னா நா வந்து கண்ணாடி அணிந்து சென்றதில்ல இதுவரையு பயன்படுத்தியதே இல்லை னால
உம் பயன்படுத்தலா டூ இன் ஒன்னு அந்த மாரில்லா வந்திருக்கு அதா பவர் கிளாஸ்லியே வந்து அப் - பாக்குறதுக்கு கருப்பு க்ளாஸ் மாரியே இருக்கு உம் வெளியில பாக்குறதுக் த்துக்கு கூலிங் கிளாஸ் மாரியே இருக்கும் ஆஹ் கருப் ப்பு கண்ணாடியா இருந்தாலும் நமக்கு அது பவர் கிளாஸ் சும்கூட ஆஹ் உம் இரவில டூ இன் ஒன் இரவிலேயு பயன்படுத் திக்கலாம் நெறயா பகலியும் பயன்படுத்திக்கலாம்
வாய்ப்பு இருந்தால் அதை பயன்படுத்தி பார்க் கிருமேன் எ என்கிட்ட வந்து இது வரைக்கும் அது மாதிரி கண்ணாடி இல்ல ஆஹ் இனி இனிமேல்தா புதிதாக வாங்கி கி அதைப் பயன்படுத்தி பழக வேண்டு டொம் அஹ் அதனால் புதிதாக க கண்ணாடி அணிவித்து செல்வதற்கு கொஞ்சோ பயமாக இருக்கிறது
பப்பொழுதியோ பயப்பட தேவயில்லப்பா பயப்பட தேவையில்ல இப்போ நார்மலாவே எல்லோருமே அத அணிய ஆரம்பிச்சிட்டாங்க மற்றபடி இந்த லென்ஸு அது இதுன்னு சொல்றாங்க அதெல்லா நமக்கு சாத்தியப்படாது ஆஹ் இப்ப எவ்ளோ டெக்னாலஜி எவ்ளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு
ஹம் பா ப்ப எனக்கே வந்து ஒரு புதிதாக கண்ணாடி வாங்க வேண்டும் என்ற எண்ண இருக்கு ஆனால் அத பயன்படுத்திய இல்லை என்ற பயத்தில்
என்னா இரவு நேரங்கள் அதிகமான பூச்சி கல தொல்ல தொல் தொல தொல்ல இருக்கும் அப்ப அத நம்ப பார்த்த தற்காத்துக் வ க கண்ணாடி நமக்கு பய பலன் தரும் நமக்கு உம்
ஆஹ் ஆஹ் ஆஹ்
சரி
ஆமா ஆமா இல்ல சா சாயங்காலம் என்பது கிடையாது மதிய வேலையில்தான் ஒரு மணி நல்ல உச் சி வெயில் ஒரு மணி அளவில் செல்ல வேண்டும் ஆஹ் இங்கிருந் அலுவ மருத்துவமனை என்பது ஒ ஒன்ற மணி நேரம் பயணமாகு
உம் கிட்ட திட்ட ஒரு அம்பது கிலோமீட்டர் இந்த மாரி சொல்றீங்க உம்
ஆமா மா
உம்
அதனால் கொஞ்சம் ஆ போயிட்டு வருவதற்கு எப்படியும் இரவு ஏழு மணியில ருந்து எட் மணி ஆகிவிடும் ஏன்னா அங்க வந்து அலுவலகத்தில் வந்து மருத்துவமனை அலுவலகத்தில வந்து உடனே வந்து நம்ம பார்க்க முடியாது
ம்
நம்ம கொஞ்சோ பொறுத்திருந்ததுதா பார்க்க வேண்டும் அதனால் கொஞ்சம் தாமதமாகும்
முன்பு முன்பதி செய்து விட்டீர்களா
ஆஹ் முன்பதிவு வந்து முதல் நாளே செய்து விட வேண்டும்
உம் உம் ஏனா நம்ம போய் நேர விரைய விரைய நம்ம போய் காத்துக்கிட்டு இருக்க முடியாது ஆஹ் நமக்கு நமக்கு முன்னாடி வந்தவங்கள ளா காத்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம போய் நம்மளும் அத வேற காத்துக்கிட்டு இருக்க முடியாது ஆஹ் முன்பதி செய்தா சற்டு விரைவாக பார்த்து வரலாம்
நீங்கள் பேசுவது கொஞ்சம் காற்று வருகிறது கொஞ்சம் தள்ளி வரவும்
ஆஹ காற்று நல்லா நல்ல காற்று அடிக்குது இந்த பக்கத்துல
உஹம் நே நேற்றைய தினமே முன்பதிவு செய்து விட வேண்டும் இன் இன்னைக்கு வந்து ஆஹ மருத்துவமனை செல்ல வேண்டும் என்றால் நேற்று காலை பத்து மணி அளவிலேயே டோக்கன் வாங்கி விட வேண்டும்
உம்
அஹ் மிகவும் பிரபலமான மருத்துவமனை ஒரு நாளைக்கு வந்து நூறுல நூற்ல இருந்து எரநூறு வரையு பார்க்கிறார்கள் இருநூறு மக்கள் வரையும் பார்க்கிறார்கள்
ஹ
ஆமா அதனால நம்ம போய் உடனே பார் க்க முடியாது நம்ம போயி கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் வெயிட் செய்து
உம் இ இது வந்து பெண்களுக்கான மருத்துவமனை மட்டுமா இல்ல ஆண்களை எல்லோரும் பார்க்க
இல்லை பெண்கள் மட்டுமே பெண்கள் கறித்தரித்தல் அஹ் பெண்களுக்குடைய பிரச்சனைகள் ஆமா அதற்கான பெண்கள் வந்து கருத்தரிப்பதற்கு சிறப்பு அ அசெயல்பாடுகள் அது மாதிரி இருக் போ ஆஹ் அவ்ங்க கிட்ட போய் காமிசோம்ன்னா நம்ம உடனே எல்லாமே சரியாகிடும்
உம் உம்ம்
ஆஹ் எனவே அஹ் அங்க கா காமித்தால் எனக்கு உடனே சரியாகிவிட் என்றும் என்ட நம்பிக்கை எனக்கு எப்பொழுதுமே உண்டு நான் எங்க ஊர்ருக்க அருகில அருகில் உள்ள மருத்துவமனையில் காமித்தேன் ஆனால் சரியாகவில்லை எனவே அங்கே கொண்டு போய் காமித்தால் சரியாக என்றும் என்ட எண்ணம் இருப்பதால் இப்பொழுது அங்கே செல்
சிறப்பு சிறப்பு ஆஹ் செர் உம் செரி மதியோம் சாப்புட்டு தானா போ சாப்புட்டுதானே
சாப்பிட்டு விட்டு போக வேண்டும் நம்மளது நம் போக வேண்டிய நேரம் உச்ச வெயில் என்பதால் அஹ் நிலைமை எப்படி இருக்கிறது என்று தெரியவில்லை அஹ் சாப்பிடுவதற்கு நேரம் நேரம் இருக்கிறதா என்று தெரியவில்லை ஆஹ உ குறைது குறைந்த அளவிலேயே சாப்பிட்டு செ சென்றால் நன்மையாக இரு
அதா பயணம் ஆமா ஆமா பயணம் மாட் நல்லா இருக்கும்பா கோ அளவு சாப்பாடு அதிகமா சாப்ட்டா ஒரு மாதிரியா நம்மோ ப இது பண்ற மாதிரி இருக்கு அளவான சாப்பாடே சாப்பிட்டு போறப்படலா ஒன்னு தவற் இல்ல
உஹம் உஹம் பார்ப்போம் நேரம் எப்படி அமைய வை கிறது என்று தெரியவில்லை இன்னும் ஒரு மணி நேரம தான் இருக்கிறது அதில் நம்ம கிளம்ப கிளம்பி விட்டு அதுக்கப்றோம் அதுக்கப்றோம் சாப்பிடுவதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும் நேரம் இருந்தால் சாப்பிடுவேன் நேரம் இல்லை என்றால் நேரடியாக மருத்துவமனை சென்று அருகில் உள்ள உணவகத்தில் சாப்பிட்டுதுவ சாப்பிட்டுக்
செரி அளவா சாப்பிட்டுகலா தவறுல்ல உங்க கூட யாரும் து வர்றாங்க
கூட யார் வருவது என்று இதுவரையு தீர்மானிக் வில்லை ஆ பார்போம் முடிந்தால் நான் தனியாக சென்று விடலாம் ஒன்று என்ற எண்ணம் இருக்கு ஆ இல்லை என்றால் அப்பாவை கூட அழைத் செல்லலாம் என்ற எண்ணம் ம் இருக்கு அஹ்ப்ப அவ ஓ அவர்களுக்கும் வேலை இருக்கும் இல்லையா அதனால் அவர் அவர்களிடம் முதலில் கேட்க வேண்டும் அவர்களுக்கு வேலை எதுவும் இல்லை ஆ ஃப்ரீயாதான் இருக்காங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பா கொண்டு செல்லலாம்
சரி சரி நல்லது நல்லது நல்லது அப்படித்தான் செய்யலாம் யாராவது ஒருத்தருக்கும் உதவிக்கு வரணும்ல ம் ஆமா ஏன்னா நான் அம்பது கிலோமீட்டரு ஆ ஆ அம்மா வர்றேன்
அவது சிரமம்
ம்
ஆனால் அம்மா வருகிறேன் என்று சொல்கிறார்
ஆ
ஆ வாய்ப்பிருந்தால் அழைத்து கொண்டு செல்ல வேண்டும்
சரி நாள் சிறப்பு சிறப்பு செய்யலாம் செய்யலாம் கேட்டு க கேட்டு முடிவு பண்ணிங்க
ஆமா யார் அந்த நேரத்தில் ஃப்ரீயாக இருக்கிறார்களோ அழைத்துக் கொண்டு போக வேண்டியதுதான்
சரி சிறப்பு சிறப்பு சிறப்பு சரி நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம் வண்ணா